ஹலோ சொல்லுங் இந்த அழகா இருக்கா என்ன பண்றீங்க
நந்தா மச்சனக்குதா கருவாட்டு தொக்கு செஞ்சு குடுக்கே
கொண்ட கொண்டக்கல்ல சாதமு கருவாடு தொக்கு நல்லா இருக்குன் நெனைக்கிறே
இல்ல பழைய கஞ்சி இருக்கு
பழைய கஞ்சி இருந்தாகா மோரு தயிரு இருந்தா தயிரு வெச்சா
ஆமா தயிர் உர ஊத்தல இன்னைக்கு தான் ஊத்தணு ரெண்டு நாள் பாலும் அப்படியே இருக் கு அதனால இன்னைக் அதா மொத்தமா தயிர் ஊத்திட்டு நாளைக்கு எல்லாருக்கு தயிர் சாத
தயிர் சாத ஆமா
இப்ப ஆமா இப்ப கஞ்சியு ஆ கருவாட்டு தொக்கும் சாத வேணுன்றவங்க சாத சாப்டுக்கிட்டம் கஞ்சி வேணுன்றவங்க கஞ்சி சாப்டுக்கிட்டம் இப்ப தொக்கு வெச்சுட்டேன்னா நைட்டுக்கு டிஸ்டப் பண்ண மாட்டாப்புல நைட்டுக்கு இட்லி எதையாவது ஊத்தி னா தொக்கு வெச்சி சாப்டு முடிச்சிருவாப்ல
ஆ
அதனால டூ இன் ஒன் பர்பஸா செஞ்சுகிட்டு இருக்கே
செரி செரி ஆமா பாத்து பாத்
ஜீல்லாம தொண்டையில இறங்க மாட்டங்குது
அது அதுதாக்கா ஒரு பிரச்சன
அ ஆ நான் வெஜ்ஜு வாடையாவது வேணுமாமா எனக்கு இப்ப தொக்கு வெக்கலைனாலு பரவாயில்ல எனக்கு வறு த்தாதுதா அப்டின் அத ஓ மனோரமா மாரி மோந்து பாத்தே மோந்து பாத் அதா கோழிய கட்டி போட்டு மோந்து பாத்து சாப் ற மாரி இவக பேர எழுதி நா வேணா நோட்ல எழுதி தரே அத பாத்து வாசிச்சுக்கிட்டே சாப்ருப்பா அப்படின்
ஆ நுப்பத்தி ரெண்டு வருஷமா நுப்பத்தி ரெண்டு நுப்பத்தி மூணு வருஷோ நுப்பத்தி அஞ்சு வருஷமா
ம்
ஒரு கவுச்சி அதாது பத்து வயசுல இருந்து கவுச்சினா சாப்ட்டு இருப்போ ஒரு குறிப்பிட்ட வெவர தெரிஞ்ச அதுல இருந்து ஒரு இருவது வருஷமா சாப்டுபுட்டு திடீர்னு சாப்பாட்ல பிரச்சன வந்த உன்னே நம்மளுக் ஒண்ணுமே
ஒண்ணுமே புரியல அது கரைட்டு அது என்னவோ உண்மதா சாப் பாடு மட்டு கரெக்டா சாப்டுட்டு இருந்தோம்னா ஒன்னு இது இல்ல ஒடம்பு போச் சுனா ஒண்ணு பண்ண முடியாது என்னத்த பண்ணி என்ன பண்ண ஒடம்பு உச்சுன்னு இருக்க வேண்டியதா அது என்னைய கேட் டா இப்பதைகி உங்குளுக் லா வந்தது பரவால்ல அப்டின் தோணுது ஏனா இப் இப் பயாது மொத்த குடும்பமு சாப்பறதுல மாறு துல கண்ட ஆ அப்டியே பழக்கிட்டோம்ன் வெச்சுக்கவே ஏனா இன்னு இன்னு மேற்கொண்டு மேற்கொண்டு சாப்பட சாப்பட பெருசாதா ஆயிட்டு இருக்கு அதுக்கு நம்ம இப்பயே ஸ்டாப் பண்ணிருக்கோன்றது கொஞ்ச நல்லதுதா என்னையக் கேட்டா
உண்மையிலே ரொம்ப நல்லது நம்ம புள்ளைகளுக்கு நம்ம சொல்லி குடுக்குற மாரி ஆயி போயிருல
அதா இப்டி இப்டி இது பண்ணிக்கலானு அ தேவ்க்லா நா சொல்லிக்கிட்டே தா இருக்கே இது இது சாப் பிடணு இது இது ஹெல்த்தி இது ஹெல்த்தி சாப்ட்டு தா ஆகணு அப்டின்றது எதாது சாக்லேட் அதெல்லா கேட்டான்னா நீ எதாது ஒரு ஹெல்தி ஃபுட் சாப்புடு நா தரேன்னு சொல்லி அப்டியே மாத்தி வுட்றது
ஆ
ஆம இது ஹெல்த்தி தானேமா இது ஹெல்த்தியா செஞ்சுத்தாங்க அப்ப அப்டின்றே டீ வில ஏதாது பாப்பே பாத்துட்டு இதுல இதெல்லா போடுறாங்கம்மா இதெல்லா ஹெல்த்தி தானே சொன்னீங்க இத செஞ்சுத்தாங்க அப்டின்னுவே
அது அந்த அளவுக்கு அவ தெரிஞ்சுட்டா போது அவ பொழச்சுக்குவா
அதா அததா அவ மண்டைல பதிய வச்சுக்கிட் இருக்கே ஒன்னு ஒண்ணு சமைக்கு போது டே இங்க பாரு இதுல புரோட்டீன் இருக்கு இதுல ஃபைபர் இருக்கு ஒழுங்கா எல்லாத்தையு சாப் ட்ரு அப்டின்னு சொல்லி சொல்லி அவனுக்கு லன்ச் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கே அதனால அவ மண்டைல கழிவின மாரி ஆயிருச்சு எதுனாலு கேட் ட்டா அவனுக்கு ஆ ஓ இது ஹெல்த்தி தானே ஓகேம்மா நா சாப்பிட்டறே அப்டின்னு சொல்லி அவனே சொல்லிருவா
நம்ம பட் நம்ம பட்ட கஷ்டோ அவ வீட்டுக்காரம படக்கூடாதுன்னா
இல்ல இப்ப வர ஜென்ரேஷன் இத மட்டு பாதிக்காதுல்ல அடுத்தடுத்த ஜென்ரேஷன பாதிக் குல்ல இவிங்க ஒழுங்கா ஆ இவிங்க ஒழுங்கா சாப்ட்டாதா இப்ப ஓரளவு வயசு ஏறிருச்சுன்னா அவிங்க கண்டதையு சாப்ட ஆரம்பிச்சுருவாயிங்க அதுக்குல்லார நம்ம கொஞ் செட் பண்ணி வெச்சுக்கணு அவிங்க வயிற அதுதா ம் இருந்தாலு ரொம்ப பட்டாச்சு இல்ல அதுல ஆமா கொஞ்ச நஞ்ச பாடா
ம்
வலில்ல நீங்க துடிச்சங்கோளோ இல்லையோ
இல்ல வலில்ல வலி வலி கூட பிரச்சனை இல்ல அது என்னன்னு ஆராயிஞ்சன் பாத்திங்களா
என்னன்னு தெரியாம அது அது என் என்னன்னா என்னன்னே தெரியல அதுதா பிரச்சனை யாருக்குமே தெரியல யார்கிட்ட போய் கேட்டாலு சும்மா அல்சரு சும்மா அல்சரு
அல் அல்சர் வந்து ரெண்டு மூணு அல்சர் இருக்கா அ இது வந்து நெங் எங் களுக்கு வந்து வந்து டைரெக்டா ஃப்ர்ஸ்ட் விழுந்தோனே வரு பாத்தீங்களா இது எரைப்பையி எரப் கொடல்ல அல்சர் வந்தா பிரச்சனயா அது வந்து அது வேற பிரச்சனையா கொடல்ல கிளீன் பண்ணி இது பண்ணுவாங்கலம் இது வந்து எரைப்பை இந்த அல்சர் வந்து ன நல்லதுக்கா பெருசா ஏன்னா உள்ள போய் செரிமானோ ஆகும் போது சிக்கல் வந்துச்சுன்னா பிரச்சனை இது விழுகம் போதே இது என்னன்ன அல்சர் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வயிறு வலிச்சுச்சுனா தெரியாது மொதல்ல என்ன பண்ணுனா கை வலிக்கு
ம்
ஹார்ட் பிரச்சனை மாரி ஃபஸ்ட் காமிக்கு எடுத்தோடனே அததா காம் கிறுகிறுன்னு சுத்தும் அத்தாடி அது மாரி நா இன்னு எவ்ளவோ சாப்பிட்டு இருக்கே இந்த மாரி எனக்கு கு பண்ணு ஆனா மெயின் காரண எனக்கு வந்து அலோபதி டேப்லெட் தா அதுதா என்னைய சாச்சது நா கடையில சாப்பிட்டதுன்னா ஒண்ணு பண்ணல
ம்
அலோபதி டேப்லெட் அதிகமாக எடுத்துக்கிட்டே ரெண்டு வருஷமா போட்டே இந்த தும்மல் வரும்ல டர்ஸ்ட் அலர்ஜிக்கு அது தாண்டி குடேனுக்கு போட்ட தான் அது அப்டியே அது தொடர்ந்து ரெண்டு வருஷமா போட்டுட்டே டாக்டர் வந்து ரெண்டு வரு ஷம் போடுனாங்க நா என்ன பண்றது நைட் நைட் தா போடணு அத நா என்ன பண் போறது அதிகமா அடிட் ஆகுற மாரி இருக்கு அது தூக்க வேற வரும் பகல்ல போய் என்ன பண்ணிபுட்டே பகல்ல இந்த பதிணெரு மணிக்கு இந்த வேல பாத்து வயல் கொஞ்ச காஞ்ச டைம்ல இருக்கணும் அப்ப தும்மல் அதிகமா வரும்போது என்ன பண்றது போட்டுறது போட்டு தண்ணிய குடிச்சிருறது
அய்யயோ சாப்டாம கொல்லாம
சாப்டாம கொல்லாம அந்த வேல பாக்குற
பாத்தியா அதா எதுவுமே இல்ல இந்த மாரி காட்டாது ஏதாது ஒண்ணு பண்ணிருப்போ இவங்க கொரோனா டையத் துலா இந்த பூண்டு மிளகு கிராம்பு இதெல்லா சாப்
ஆ மெயின் மெயின் ஆ நம்ம தொடர்ந்து ஒரு பொருள் ஏதோ எந்த ஒரு இதா இருந்த அளவுத்தா எடுத்து இப்ப சிக்கன எடுத்துக்கினா வச்சிகோங்க வீட்டுல சமைச்சாலுமே ஒரு அளவு தா எடுத்துக்கணுமா
அதா
ஆ அது வந்து அளவு எடுத்துக்கன்னா எப்டின்னா இப்ப காலையில சிக்கன் சாப்புறமா அப்ப ஒரு அஞ்சு மண் நேரோ மூணு மணி நேரோ அது செரிமான குடுத்துட்டு அதுக்கப்பறோ நம்ம சாப்டம்னா அது ஒண்ணு பண்ணாதா ஒரே நாள்ல இதுதா பிரசன்ன நா அந்த நா என்ன என்னோட பிரச்சன என்னன்னா நா அத நா அப்பற தா உணர்ந்தே வயிறு வந்து கடையில சாப்பிட்டதோ பண்ணதோ எனக்கு பிரச்சனயே இல்லைக்கா எனக்கு வந்த பிரச்சனையே அலோபதி டேப்லட் எடுத்துக்கிட்டே லோமண்ட்ரசினு ஒன்னு இருக்கு டெஸ்ட் அலர்ஜி
ம் அந்த டேப்லெட் தா கரெக்ட்டு சாப்டாமா கொள்ளாம வெறு வயித்துலயே போட்ருக்க
வெறு வயி அதாவது எப்டின்னா நைட்டு சாப்பிட்டு தா போடணும் சொன்ன டாக்டர் சொன்னாங்க
இது நீ ஆனா இத்தன வருஷம் ஆயிருச்சு இன்னமும் இவங்களுக்கு இஞ்சி சேக்க முடியல
சேக்க முல்ல
இஞ்சி சேர்த்தோம்னாலே காட்டிருது இஞ்சி ஆ பச்ச மொளக கூட கொஞ்ச கொஞ்சோ ஆ இப்ப மொளகா காரம் இதெல்லா வீட் ல அரைக்கிற மொளகன்றதனால அதெல்லா கொஞ்ச காரோ சேத்தாலு அது ஒண்ணு பண்ண மாட்டேங்குது ஆ இப்ப கொஞ்ச காரம்ல்லா சாப்ட ஆரம்பிச்சிடங்க
ஆ
ல்லாக்கார செரி பச்ச மொளக வர மொளக இந்த காரம் பூண்டு இதெல்லா மெலகு இது எதுவுமே பண்ணல ஆனா இஞ்சி மட் மட்டு சேர்த்தோனே வழி வந்துரு
ஏன்னா இங்கேயோட பிரச்சனைனா செரிமான தன்ம உண்டது அது போக அது நம்ம புண்ணு வாகுறு புண்ண இருக்குபோது செரிமான தன்மைக்குபோ நமளுக்கு வந்து பைய தா செரிமான ஆகு இத நம்ம கொடுத்தோனே என்ன ஆகும்னா அது மேற்கொண்டு காட்டத்த கிளப்பு
இது அதா அது ரொம்ப இது பண்ணு அதனால நா இஞ்சி வாங்குறதே விட்டுட்ட எதுவு நான்வெஜ் சமைச்சா கூட இஞ்சி போட மாட்டே போடுறதே இல்ல ஒரே ஒரு பெரிய துண்டு சின்ன துண்டு அந்த மாரி போட்டு
ம்
அ வைப்பே ஆனா அதையு நீ கண்டுபிடித்துருவாப்ல எனக்கு வலிக்குது அப்டின்னு கரெக்டா சொல்லிவாப்ள
ஆ
அது காட்டி குடுத்துரு
அ ஆமா இப்ப எனக்கு இப்ப என்னன்னா எனக்கு வந்து இந்த பதினொரு மணிக்கு சாப்ட்டு பழகிட்டனா இப்ப சாப்பாடு எடுத்துக்கிறது கொஞ்சோ இதுவா இருக்கு ஆனா எ என்யேன்ங்க மெயின்க்கு சொல்லுங்க ஒரு விஷியோ கால்ல கால்ல பிருட் ட்டுடூ பீட்ரூட் ஜூஸ் குடிச்சே வச்சுக்குங்க
ம்
சரியாயிரு ஆ சரியாவு மெயின் எனக்கு எடையில இப்ப ஒரு ரெண்டு ஒரு பாட்டி சொன்னாக அத வச்சுதாக குடிச்சன்னே பீட்ரூட் இருக்குல்ல
பீட்ரூட்டு வெறு பீட்ரூட் மட்டுமா
ஆமா அதாவுது நம்ம எல்லா பீட்ரூட்டு் இந்த இதல்லா செஞ்சு குடிக்கிறதுக்கு வெறு பீட்ரூட் அடிச்சு அப்டியே பச்ச திருகிவுட்டு அடிச்சு பச்சில குடிச்சோம்னா போது
ம்
ம் ரொம்ப வயிறு வழி ஹாடா வழி வறுபோ என்ன பண்ணுவேன்னா
ம்
ஃபுல்லா அடுச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தா குடிப்பே அதுக்கப்றோ எனக்கு ஆற் அப்டி குடிக்கு போது மண் வாசோ அடிக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டியே இந்த வலி பிரச்சனை கை பஸ்டு கை வலிக்கு தெரியுமா மணிக்கு அது தெரியு
ம்
ம்
அதுல வந்து தோணிர்வியோ
ஆ இர மணி நே இப்ப அங்க போனனெல்ல நம்ம இந்த நா ஒரு சா சாப்பாடு கடைக்கு போவேல அங்கே பீட்ரூட் ஜூஸ்தா பஸ்ட்டு எடுத்துதோன்னே போவனே
ம் சேரி சேரி நேத்து நீ சொன்ன அந்த கடைக்கு போனோ நாங்க
போனிங்லா
ஆ அது ஏற்கனவே நாங்க போயிருக்கோ தா அது வந்து வேற எடோ மாத் தி இப்ப வச்சிருக்காங்க அதனாலதா நேத்து நா கொழம்புனது
ஆ
நீ சொன்ன அந்த ஐபாக்கோ பக்கத்துலதா இருந்துது ஆனா அது வேற எடத்துல அதுக்கு எய்த்தாப்ல கொஞ்சோ தள்ளி வச்சிருந்தாங்க
ஆ
அந்த என்னமோ ஒரு சமுதாய கூட மாரி ஒண்ணு இருக்கு ஒன்னு தெரியுமா அரசாங்க பில்டிங் ஒண்ணு இருக்கு
ஆ
அந்த மண்டபத்துக்கு ஏய் தாப்ல
ம்
அங்க இருந்துச்சி
ஆ
அதோட இதுல கட கட்டிட்ருந்தாய்ங்க அதனால அங்கருந்தது மாத்திட்டாய்ங்க இங்க எடோ மாத்தி இருக்கனால எனக்கு தெரியல அப்றோ ஆனா நாங்க கண்டுபுடுச்ட்டோ அங்க தா இருந்தது அதே தா த ட்டு வட எல்லா மொறு னாய் நா போயி மொடவாட்டுக்காலு சூப்பு குடிச்சே நேத்து
அ ஆ
ஹ ஆ கொஞ்சொ தொண்ட காந்துச்சு தா ஆனாலு பரவால்ல போனக்கு குடிப்போன் சொல்லிட்டு குடிச்சிட்டே மொடவாட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு
ம்
இவுகல்லா கடல சாப்டாக ஆ தேவு வந்து வாழப்பூ வட சாப்ட்டா அதல்லா சாப்ட்டு வந்துட்டோ சேரி சேரி நா அப்றமா பேசுறே இந்தா வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க ஆ சேர்